வணக்கம்
ஆ வணக்கம் மா வணக்கம் வணக்கம் வண ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டியிருக்கீங்க
நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டேந் தோழி நீங்க சாப்
ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேன் தோழரே
ம் என்ன சாப்டீங்க தோழி
இன்னைக்கு வந்து மத்தியானோ சாம்பார் சாதோ தோழரே சாம்பார் வெண்டக்கா பொரியல் அப்பளோ காலைல வந்து இது சக்கரவள்ளி கெழங்கு
ம் செரி தோழி ரொம்ப ஒடம்பு நல்லா ஆரோக்கியமா வெச்சிருக்கீங்க
ஆமாந் தோழரே
ம்
அப்றோ சொல்லுங்க தோழரே என்னென்ன எடங்கள்லா சுத்தி பாத்தீங்க என்ன இது சொல்லுங்க வெளியூர்லா போயிர்க்கீங்ளா என்ன உணவு செய் உங்களுக்கு செய்ய தெரியு ம்
எனக்கு பாத்தீங்கன்னா இந்த உணவு செய்தே தோழி எப்டின்னா தோ தோச ஊத்த தெரியு இட்லி ஊத்த தெரியு
எத்தன வெரைட்டி தெரியு உங்களுக்கு தோசையில சொல்லுங்க தோழரே என்னென்ன வே தோச செய்வாங்க
ரவா தோச தெரியு தோழி அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல நா கம்பு தோச அதுக்கப்றோ இட்லி மாவு தோச மாவு தோச இது செய் தெரியுந் தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இட்லி ஊத்த தெரியு சப்பாத்தி போட தெரியுந் தோழி
இல்ல தோழரே தோசையிலயே நெறையா கலர் கலர்ல்லா இப்ப வந்திருக்
இல்ல தோழி அதெல்லா போட தெரியாது தோழி அதெல்லா நா ர சாயனோ இது பண்ணி அந்த கேசரி பவுட்ரு போட்டு பண்றாங்க
அதெல்லா பண்ண கூடாது நம்ம வந்து பீட்ரூட் அரச்சு பீட் ரூட்ட நைஸா அரச்சு அந்த மாவுல மிக்ஸ் பண்ணம்னா அழகா பீட்ரூட் தோச கேரட் அரச்சு அத ஊத்தி செஞ்சம்னா கேரட் தோச தக்காளி அரச்சு அதோட சேத்தம்னா தக்காளி தோச அ அப்ற மென் டு இருக்கு பாத்தீங்ளா அது கொத்தமல்லி தல இதெல்லா போட்டு இந்த பச்ச கலர்ல அந்த தோச வரு அப்றோ பொடி தோச இருக்கு கறி தோச இருக்குது
புரிய்து புரிய்து தோழி
ஆ நறைய தோச இருக்குது முட்ட தோஸ் ஆம்ப்லெட் அம் ஆம்ப்லெட் தோச எப்டி போடுவீங்க முட்ட தோச தெரிமா
ஆ முட்ட தோச தெரியு தெரியு எப்புன்னா முட்டைய நம்ம என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு மாவ ஊத்திட்டு அய் மேல லைட்டா எண்ணெய ஊத்தணு தோழி கொஞ்சோண்டு எண்ணய ஊத்திட்டு அதுக்கு மேல முட்டைய அப்டியே ஒடச்சு ஊத் தி கைலயே நம்ப தடவி விட்ரணு ஃபுல்லா தோச ஃபுல்லா அப்டியே தடவி உட்டீங்னா அவிங்க அதுக்கப்றொ இதாய்ரு ஃபுல்லா முட்ட ஃபுல்லா எல்லா சைடு போய்ரு அதுக்கப்றொ நம்ப என்னா பண்ணு கொஞ்சோண்டு இதுல மெளகுத்தூளு மஞ்சதூள் லைட்டா அதுக்கப்றொ உப்பு கொஞ்சொ தேவையானளவு உள்ள போட்டீங்னா இவிங்க அப்டியே வா திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் லை ட்டா வேக உண்ணோ வேக உட்டு டக்குன்னு மடக்கிட்னு தோழி நல்லா இருக்கு அது மாரி பண்ணுனா இதே அதே மாரி பாத்தீங்னா அதுலயே பொடி இருக்குல்ல இட்லி பொடி அத நம்ம ஆ கொஞ்ச நல்லா தூவி உட்டு போட்டா அது நல்லா இருக்கு ஆமா தோழி ஆமா அது நல்லாருக் கு சில நேரத்ல தோசக்கி வந்து நம்ம தொட்டுக்க எது செய்லன்னா வெய்ங்க
ஆனியன் தோச போடு வப்பாங்களே பாத்ருக்கீங்களா
ல்லா ஒரே மாரிதா தோழி அதுக்கப்பறொ இட்லிக்கீ வந்து சட்னி இந்த மாரில்லா இருக்குல்ல தோழி
ம்
தேங்கா சட்னி இந்த மார்லா செய்லன்னா நம்ம என்னா பண்ணோ பொ பொடிய மேல தூவி உட்டு அ கொஞ்சொ ச இது இருக்குல்ல ச சக்கரைய கொஞ்சொ கொட்டணு தோழி
ம்
சச்கரைய கொஞ்சொ கொஞ்சோண்டு தூவி உட்டு சாப்ட்டனா ப வெறு இதாவே நம்ப எடுத்து சாப்புல்லா
ம் ம்
அதா
ஆனியன் போட்டு இது பண்ணுவாங்க கேரட்டு ஆனியன் கொத்தமல்லித்தல அதெல்லா போட்டு ஊத்தாப்பம் மாரி செய்வாங்க ஆ அது க்கு சாம்பார் சட்னி எல்லா சமையா இருக்கு
ம்
அதுக்கு அதுலயே பாத்தீங்கன்னா தேங்கா ஆ வெங்காயொலா பொடீசா நறுக்கி போட்டு அ தாள்ச்சி கல்லப்பருப் பு இதெல்லா தாள்ச்சு போட்டோம்னா குளிப்பணியாய்ரு
ம் புரிய்து புரிய்து தோழி
ஆ அதுலயே இனிப்ப போட்டோம்னா இனிப்பு பணியாரொ இது காரப்பணியாரொ அந்த தோச மாவ்லயே அவ் ளோ வெரைட்டி நம்ம செஞ்சு சாப்புல்லா போலருக்கு
ம் அதா தோழி அது ந நல்ல நம்ப்ளுக்கு தேவப்பட்றதுக்கு எல்லா இருக்கு தோழி
ஆமா ஊத்தாப்போ ஆப்போ பணியாரோ தோச எவ்வளோ வருது பாத் தீங்ளா அந்த மாவுலயே ம்
இட்லியு ஊத்திக்கலா
ம்
ம் ம்
பூரி சாப்டுவீங்களா
இல்ல தோழி அது புடிக்காது தோழி அது எந்து எண்ண ரொம்ப அதிகமா இருக்கு அன்ல சாப்டுவே சப்பாத்தி சாப்டுவே தோழி சப்பாத்தி நல்லார் அ சப்பாத்தி வந்து சுண்டல் தொட்டுக்க அ சென்னா மசா சாலானால சுண்டல் இது அப்டில்லன்னா இதுல வந்து பாலாடை கட்டில வந்து இது மாரி பண்ணுவாங்க அதுல் ஒரு கிரேவி மாரி பண்ணு அதுல ஒரு கிரேவி மாரி பண்ணி அத சாப்புடுவோ தோழி
ம் ம் முட்ட கிரேவியு வச்சு சாப்புடுவாங்க தக்காளி தொக்கு வச்சு சாப்புட்லா
த நல்லா அதிகமா நறுக்கி போட்டு அதுல தக்காளி கொஞ்சொ போட் போதுங்க அது நல்லா இருக்கு ஒடம்புக்கு
ஆமா முட்ட கிரேவி பண்ணியு அந்த சப்பாத்திக்கு சாப்புட்லா சிக்கன் கொழம்ப் மாரி வச்சு சாப்புட்லா சப்பாத்திக்கின்னு ஏகப்பட் டது இருக்குது சைடிஸ்ஸு ம் பரோட்டாக்கு என்ன தொட்டுக்குவிங்க உங்களுக் புடுச்சது என்ன இதுல
என்ன தோழி
பரோட்டா பரோட்டாலஎன்ன தொட்டுக்க புடிக்கு சைடிஸ்
பரோட்டால கறிக் கொழம்பு அ இது போட்டு கோழிக்கறி கொழம்பு போட்டு ப இது பண்ண அது தொட்டு சாப்புடுவே அதுக்கப்பறொ முட்ட அ முட்ட வந்து அரவே முட்ட கலக்கின்னுவாங்க முட்ட கலக் கிய வச்சு அது பொரொட்டா சாப்டுவேன் தோழி அது நல்லா இருக்கு இப்ப பாத்திங்கனா புரொ டாலே நெறையா வந்துருச்சு பொரொட்டோல சிக்கன் புரோட்டா அ மட்டன்ல் வந்து ஆட்டுக்கறி புரோட்டா நெறயா வந்துருச்சு தோழி
ஏ புரோட்டால இன்னோனு இருக்குமே என்னமோ ஒன்னு சொல்லுவாங்களே சதுரமா ஒன்னு வந்துருக்கே பேர் என்ன சிக்கன உள்ள வச்சு டஃப் பண்ணி வச்சு
அ உள்ள சிக்கன வச்சு அது ஒரு பொரட்டா மாரி வரு
சொன்னாங்க
அது மலேசியன் மலேசியன் புரோட்டான்னு சொல்லுவாங்க அத
அது ஒன்னு இங்கெ நம்ம ஊரு சைடு வந்து அத வந்து எதோ சொல்லுவாங்க அது கொத்துப்புரோட் ட்டா க கைமாவ் புரோட்டா னு என்னென்னெமோ புரோட்டா இருக்குது சிக்கன் உள்ள டஃப் பண்ணி வச்சு
வந்துரு தோழி அதுக்கப்பறொ
வெஜ்ஜு புரோட்டா சிக்கன் புரோட்டா பன் புரோட்டா
ம்
ரோட்டாவ்லே ஆயிரத்தெட்டு வக வந்துருச்சு அந்த புரோட்டாவ கிள்ளி கிள்ளி போட்டா சில்லி புரோட்டா
ம் ஆமா தோழி ஆமா
ம் கொட மொளகா எல்லா போட்டு அது சில்லி புரோட்டான்னு விப்பாங்க அதுவு டேஸ்டாதா இருக்கு
அதுலே பாத்திங்னா இது வந்துருச்சு இது வந்துருக்கு நம்மளுக்கு உள்ள பத்திங்கன்னா பரோட்டால
அ
கொத்து புரோட்டாலே வேற மாரி வந்துருக்கு சிக்கன கோழிக்கறிய போடுறாங்க
ம் ம்
உள்ள வந்து எறால போட்டு இது பண்றாங்க
ம் ஆமா
எல்லாத்தையும் போட்டு இது மாறி ஒரு தொக்கா கொண்டு வருவாங்க
ஆமா
ம் அதுக்கப்புறம் எண்ண புரோட்டா நல்லா இருக்கும் எண்ண எண்ண புரோட்டா பாத்தீங்கன்னா இவிங்க எண்ணெய ஊத்தி
ம் லாபா லாபானு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா லாபா
இல்ல தோழி அது சாப்ட்டது இல்ல
லாபா வந்து சிக்கன் உள்ள இருக்கும் மேல சதுரமா இருக்கும் லாபானு சொல்லிட்டு அதுலயே வெஜ்ஜில நம்ம வேணுனு கேட்டோம்னா வெஜ்ஜில வெச்சிருப்பாங்க எக்குல வேணும்னா எக்க வச்சு லாபா வந்து மூணு வெரைட்டி இருக்கு அதுலயே சிக்கன் ஒன்னு எக்கு ஒண்ணு வெஜ்ஜூ ஒண்ணு மூணுலயுமே லாபான்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்ப
தோழி ம்
ம் அப்றம் இன்னொ இன்னொன்னு ஒண்ணு இருக்குது புரோட்டாலயே சதுரமா ஒன்னு இருக் கும் அது ஒரு வெரைட்டி எவ்ளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ப ம் பிரெட்ல பாத்தீங்கன்னா சாண்ட்விட்சல ஒண்ணு ஒரு இது இருக்கும் கேரட்டு வெங்காயம் அ பச்ச மிளகா அந்த கொடமிளகா சொல்லுவாங்கல்ல அது ஆ வேண்ணா பட்டாணி இத எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுல கரம் மசாலா லைட் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிர்ணும் பிரெட்ட பட்டர் தடவி நல்லா ரெண்டு பக்கமும் எடுத்து வெச்சுட்டு இத எடுத்து அதுல ஸ்டப் பண்ணி வெச்சு மேல ஒரு இத வெச்சு மூடி வெச்சு சாசு ச்சு இது பண்ணிறணும் அப்டியே அதுல அப்பதான் ஒட்டிக்கும் அப்ப அத வந் மூடி வெச்சுட்டு அத அப்டியே கட் பண்ணி சாண்ட்விச் அது அப்புறம் பட்டர் போட் ட்டு நம்மல்ல இது பண்ணி சாப்பிலாம்
ஆமா தோழி ஆமா அது நல்லாருக்கும்
செய்வாங்க பாத்துருக்கீங்களா
ம் ஆமா தோழி அது நல்லாருக்கும் வைத்துல
அது ஒங்களுக்கு தெரியுமா எப்டின்ட்டு
அது அது தெரியாது தோழி
அதான் எக்கு இருக்கு பாத்தீங்களா நல்லா அடிச்சு ஆ தோசகல்ல ஊத்திட்டு இந்த பிரெட்ட வந்து அதுல வெச்சு நாலா மடிச்சு அப்டியேஸ் ஆ வெந்தோனே சாப்டுவாங்க இன்னொன்னு வந்து எப்ன்னா நல்லா பால் பாத்தீங்களா அதுல அது முட்ட கொஞ்சொண்டு சுகரு எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு அத வந்து தோசகல்ல ஊத்தி இந்த பிரெட்ட அதுல போட்டு அது ஒரு இது ஆம்லேட் பிரெட் ஆம்லேட் அது மாறி ஏகப்பட்டது இருக்குது ஆம்லேட் வகயிலயே பொடி நம்ம தோச வக பாத்தோம் பரோட்டா பாத்தோம் இப்ப பிரெட் ஆம்ப்லேட் பாத்திருக்கறோம் அடுத்து பாத்தீங்கன் னா அந்த இது புட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ
ம் ஆமா தோழி நெய் புட்டுன்றாங்க சுறா புட்டுன்றாங்க
கேழ்வரகு புட்டு ஆ இந்த ச இதுல கம்புல புட்டு அப்டினு ஆமா அதுல எ ன்னென்ன மாரி கலந்து சாப்டுவாங்கப்பா தெரியுமா உங்களுக்கு
இல்ல தோழி அத பத்தி நமக்கு அதுல வந்து நெய் ஊத்தி சாப்பட்றது மட்டுந்தா நா சாப்ட்ருக்கே மத்த எது சா
அதாவது புட்ட நல்லா அவிச்சு எடுத்து வச்சுட்டு அதுல தேங்கா பூவ தூவி விட்டு ஆ அதுல நாட்டு சக்கரையோ அல்லது ஜீனி இல்லன்னா வெல்லோ எதோ ஒண்ண போட்டு ஆ நெய் அப்டியே ஸ்பூன்ல வந்து இது பண்ணி ஆ அப்டியே அ இது பண்ணா அது நார்மல் புட்டு அதே கொழாய்க்குள்ளார வந்து வ ச்சு தேங்காவ வச்சு ஃபஸ்ட்டு அதுல வந் து புட்டு இருக்கு பாத்தீங்களா அத வச் சு அதுக்கு மேல வந்து நாட்டு சக்கரய தூவி விட்டு அதுக்கு மேல இன்னொரு மாவயு வச் சு தேங்கா பூவையு போட்டு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து குடுத்தாங்கன்னா கொழா புட்டு
ம் ம் புரியுது புரியுது புரியுது அது நல்லா இருக்கு அந்த கொழா புட்டு நல்லா இருக்குந் தோழி கொழா புட்டு எப்டினா நல்லா உருண்டையா பாத்திரத்த வச்சு
ம்
வேக வச்சு இது பண்ணுவாங்க அது அவ்ளோ சத்து இருக்குந் தோழி
ஆமா இந்த ஐஸ்கிரீம் இது மாரி இருக்கு பாத்தீங்ளா பவுலு அத கூட இப்ப வந்து அதுல அந்த மாரி ஒரு பாத்திரத்துல வச்சு நீங்க புட் டு செஞ்சு அப்பிடியே அந்த கிண்ண சைஸுக்கு அப்டியே வச்சர்றாங்க
அத சுத்தி என்ன பண் நெய் நெய்யி ஊத்திர்றாங்க நல்ல நெய்யி இதெல்லா வெண்ணெய் எல்லா தடவி வெச்சு
ம்
அத பண்ணிர்றாங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது இதா வந்துருது நல்லா எப்பிட்னா கையில தொடும் போதே நல்லா இருக்கு ம்
ஆமா ஆமா புட்டு வகையில அவ்ளோ இருக்குது தோழரே நம்ம வந்து அது மாரி பானி பூரி பாத்திருக்கீங்களா
ம் பானி பூரி தெரியுந் தோழி பானி ஆ புடிக்குந் தோழி பா ஆ அது நல்லா இருக்கு தோழி பேல் பூரி நல்லா இருக்கு மஸ்
அந்த பானி பூரில என்ன அது மாரி வச்சு சாப்ட்டா உங்களுக்கு புடிக்கு
அது பானி பூரில எப்டினா ரசம் ஊத்தி சாப்டுவாங்க தோழி அது ந நல்லா இருக்கு எப்பிட்னா ஒரு நம்பளுக்கு ஒரு பத் து பூரி குடுப்பாங்க பூரியில வந்து வெங்காயோ ஆ ரெண்டு மூணு கொண்ட கடல இதெல்லா போட்டு உள்ள போட்டு அதுக்கப்புற என்னா பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு இது குடுத்துருவாங்க கைல வந்து அந்த ரசத்த குடுத்துருவாங்க ரச த்த நம்ம ஒவ்வொரு இதுலயு ஊத்தி ஊத்தி சாப்பட்றதுல அவ்ளோ அருமையா
ஆமா அப்டியே முக்கி எடுத்து அப்டியே டபக்
ஆ அதே மாரி மசாலா பூரி பாத் தீங்கனா ஒரு அஞ்சு பூரிய ஃபஸ்ட்டு இது உள்ள போடுவாங்க போட்டுட்டு அது மேல வெங்காயத்த கொஞ்ச தூவி விடுவாங்க அதுக்கப்புறோ அந்த இது இருக்கில்ல சோ சோளோ இது சோளத்த இந்த பொரி ச்சதுல அத வந்து அத கொஞ்ச மேல போடுவாங்க அதுக்கப்புறோ பொ பொரி அரிசி பொரிய வந் து மேல தூவி விட்டு அதுக்கு மேல கொஞ்ச கொழம்பு மாரி இருக்கு தோழி அந்த கொழம்ப மேல தூவி விட்டு திருப்பி அதே மாரி மேல வந்து பூரி இதெல்லா மேல திருப்பி அதே மாரி பண்ணதெல்லா பண்ணிட்டு மேல வெங் காயோ கேரட்டு எல்லா சீவி வெச்சத வந்துட்டு அதுல மேல தூவி போடுவாங்க தோழி அது வந்து அவ்ளோ அருமையா இருக்கு இது வந்து இப்டி பண்ணுவாங்க இன்னொன்னு பேல்பூரி பாத்தீங்னா அதே இத என்னா பண்ணாங்னா சின்ன இது மாரி வச்சிருப்பாங்க ஒரு பாத்தரத்தில்ல எல்லாத்தையு உள்ள போட்டு நல்ல அ கரண்டில கிண்டு கிண்டு கிண்டு வாங்க தோழி
ம் ம்
கிண்டிட்டா அத பாத்தீங்னா நம்ளுக்கு அப்டியே இத போடுவாங்க நம்ளுக்கு அப்டியே தட்டுல வச்சி குடுப்பாங்க அது நல்லா இருக்கு தோழி அது எல்லாமே நல்லா உள்ள எல்லா ஊ ஊரி பேய் கொழம்பெல்லா அது ஒரு சுவையான டேஸ்ட்டா இருக்கு தோழி ஆனா அது அருமையா இருக்குமில அருமையா
சவர்மாஸ் சாப்ட்ருக்கீங்ளா சூப்பார இருக்கு
ம் அது
வெஜிலயு இருக்குது நான்வே இதே சிக்
ம் அது அது சாப்லா தோழி ஆனா அந்த அளவுக்கு உடம்புக்கு எடுத்துக்காது அது அ கொஞ்சமாதா சாப்ட முடியு உடம்புக்கு ரொம்ப இதாவு அது சாப்ட முடிய மாட்டேன்து
அது கொஞ்சோ ப வேற எல்லா என்னன்